வணக்கம் தோழ நலமா இரு இருக்கீங்ளா
ஆ நலமா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டோ நீங்க
ஆ சாப்ட்டே தோழர் என்ன சாப்ட்டீங்க
டிஃபன் தா இட்லி சாம்பார்
உம் சரிங்க தோழர்
நீங்க
நா வந்து இட்லி தா தோழர் சாப்ட்டே
ஆஹ்ஹ்ஹ் நீங்க வில்லேஞ்சா சிட்டியா
நா வில்லேஜ் தா தோழர்
நானு வில்லேஜு தா
சரிங்க தோழர் உங்க நாள் எப்டி போனது தோழர்
இன்னைக்கு ஃபுல்லா இப்டியே தா போகுது
எப்டியேதா போதுன்னா புரியல எனக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கா
சந்தோஷமாதா போது ரொம்ப போரா போது
அப்டிங்ளா தோழர் எதுனால
பேசிட்டேதே எல்லா இருக்கு
என்னா தோழர்
பேசிட்டே இருக்காருக்குருக்கு
ஓகோ
உம்
நீங்க நீங்க எங்க ஜாப் எங்கனா போறீங்ளா
இல்லைங்க தோழர் நா இப்பதா படிச்சு முடிச்சுட்டு இருக்கே
என்னா
பார்மசிஸ்ட்டா தா இருக்கே தோழர்
ஆ
நீங்க எப்டி இருக்கீங்க ஆ ஆ நல்லருக்க
உங்க வீட்ல எத்தன பேரு தோழர்
அஞ்சு பேரு
அஞ்சு பேரா சரிங்க தோழர் இந்த வெயில் கால காலத்துல நீங்க இந்த வெயில் காலத்துல நீங்க எப்டி இந்த வெயில தடுக்குறீங்க உங்கள எப்டி பாதுகாக்குறீங்க
ஏதோ இருந்துட்டோ ஆனா இப்ப ஓரளவு பரவால
வெயில் தாகத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
வெருப்பு அந்த சீசன் வந்தாவே ஆ அந்த ஸ்டிம்லதா கொஞ்சோ ஜாலியா இருக்கு எங்கானா போய் தொட்டில கிட்டில குளிச்சிட்டு
ஆ சேரிங்க தோழர்
ஆ
வேற என்ன மாரி இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு என்ன மாரி உணவு குடுக்குறது அப்பிடிங்கறது கொஞ்ச தெரியுமா
ஹலோ சரியா கேட்கல வாய்ஸ் பிரேக் ஆய் பிரேக் ஆய் கேக்குது
அ தோழர் இந்த இந்த வெயில் காலத்துல நம் குழந்தைகளுக் கு என்ன மாரி உணவு குடுக்கணு அப்பிடிங்கிறது தோழர் கேக்குதா தோழர்
ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது கேக்குது
தோழர் இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு எந்த மாரி உணவு குடுக்கணு தெரியுமா உங்களுக்கு
ஆஹா தயிர்சாதம் இந்த மாரிதா
வேற மாதிரி இந்த குளிர் குளிர்ரான பொருள் தரா மாரி ஏதாவது தா
போயத் கஞ்சி இதெல்லா தருவாங்க
அவ்வளதானா சரிங்க தோழா இந்த சப்ஜா சீட்ஸ் இந்த மாரி இந்த சப்ஜா விதை இந்த மாரி விதைகள ப
இத
ச சர்பத் இந்த மாரி பொருள் தரமாட்டீங்களா
அந்த மாரில்லா அவ்ளோவா இல்ல எலநீரு நுங்கு அந்த மாதிரிதா
ஆ சரிங்க தோழர் கிராமத்துல அதிகமா என்னாங்க தோழர்
உங்க சைடொல்லா
என்ன தோழர்
உங்க சைடு எல்லா எப்பிடி இருக்கு
எப்பிடி இருக்குனா ஆ எப்பிடி கேக்கிங்கன்னு தெல்லையே
ஆ இந்த மாரி நுங்கு இதெல்லா இருக்குமான்னு கேக்குறே
ஆ கிராமம்னாலே அதான தோழர் ரொம்ப அதிகமா இருக்கு
அதா கேட்டே
ஆ இருக்கு தோழர் ஆ இன் நாங்க இன்னு சாப்பில
நாங்க இந்த சீசன் போழதா சாப்ட்டோ
எழந்த நாகர் பழம் இருக்குமே தோழரே இந்த சீசன்ல
ஆ ஆ ஆ அலோ
தோழர் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
உங்களுக்கு உங்களோட உங்க உங்களுக்கு புடிச்ச விஷயனா என்ன தோழர்
பிடிச்ச விஷயன்னா ஃபோன் ஒன்னு வாங்கணு அவ்வளதா
என்ன தோழர்
ஃபோன் ஒன்னு வாங்கணு
ஃபோன் ஒன்னு வாங்கணுமா
உம் ஹலோ
ஆ செரிங்க தோழர் வேற எனக்கு புடிச்ச விஷயன்னா படிக்குறதா தோழர்
ஆ ஆ ஆ இப்ப இப்ப என்ன படிச்சுருக்கீங்க
இப்ப பார்மசிஸ்டரா இருந்துட்டுவாறே
ஆ
ஆம
உம் எங்க போயிட்டு இருக்கீங்க
எங்கேயு போல தோழர்
ஆ
உங்களுக்கு புடிச்ச விஷயோ வரையுறது படிக்குறது இந்த மாதிரி கேக்குறே எது உங்களுக்கு புடிச்ச விஷயனு டிராயிங் தானா தோழர் எந்த மாரி டிராய எந்த மாரி வரைவீங்க
எப்டி அப்டியே ஆள வரையணு உங்க
ஓ அப்புடி நீங்க உ மனிதர்களே வரைகிறா நீங்கதான
கொஞ்ச கொஞ்ச வரய்வே இந்த நா வேலைக்கு தா ப்புற
வேலைக்கு போயிட்டிங்கலா தோழர் அப்ப
ஓ இந்துஸ்தான்ல போயிட்டு இருங்க பெரிய பெரிய பாளையத்துல இந்துஸ்தான் இருக்குல்லா
அதுலாம் என்ன தெரில சொல்லு என எனக்கு
அங்கதா கம்பண்ல ப் போய்ட்டு இருக்கேன்
இனத்த சரினத்தல
ம் ம் ம்
இ
எதுனா கேளுங்க
கணக்கு தெரியுமா தோழர் உங்களுக்கு எதுவும்
புரில
சமையல் சமையல் குறிப்பு
சமையலா
ஆம்மா
ஆஹ் தெரியும் தெரியும் கொஞ்ச கொஞ்சம் அப்படிய அம்மா கிட்ட கத்துக்கறது அஹ்
அப்படிங்கலா தோழர்
ம்ம்ம் அப்படியா அம்மாக் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் பாத்து கத்துப்பேன் அவ்வளவுதான்
செரிங்க
இனிமேல் எப்படி
எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது தோழர் ஆஹ் தெரியாது தோழர்
நானே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்க லேடிசு
எங்க தோழர் பெண்களா இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கணுமா என்ன சமைக்கறத
ஆமா அப்பதானே நீங்க இப்ப கத்துக்கலானா பின்னால கஷ்டப்படுவீங்க
அது செய்யலாம் தோழர் ஆன இப்ப எங்களுக்கு செய்றதுக்கு விருப்பம் இல்லையே அந்த சமையல கத்துக்கறத்துக்கு
அப்பன் பண்ணுவீங்க அப்பனா பண்ணுவீங்க அப் அப்பன்னா பண்ணுவீங்க
அப்ப போனை பாத்து இதுங் போனை பாத்து செஞ்சுக்க வேண்டியது தா தோழர் ஆ
ஆஹ் ஹா அப்ப கத்துக்கரது நீங்க இப்பயே கத்துக்கலாம்ல அப்ப நாலு பேரு கிட்ட கேவி வாங்கி கத்துக்கணும்
ஆமா தோழி சரி தான்
நீங்க அத இப்பயே கத்துக்கலாம் நான்லாம் யாரயுமே எதிர்பாக்கா மாட்டேன் எனக்கு தோணுச்சா நான் செஞ்சிருவேன் அது எதுவந்தாலும்
ஓ எங்காது ட்ரிப்பு போயிருக்கீங்களா?
ஆ போயிருக்கே பாண்டிச்சேரி இது இப்ப கூட இதுக்கு போயிட்டு வந்தே கேரளா போயிட்டு
ம்
போய்ட்டு ரெண்டு நாள் டிரிப்பு
ம் நா எங்கயு போனது இல்ல தோழா
நம்போ வேலைக்கி போறதே இதுக்குத்தா மாசத்துல என்னிக்காது ஒரு
தோழர் உங்க வாய்ஸ் கொஞ்ச பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது
இங்க டவர் செரியா கெடைக்கலன்னு நெனைக்கிறே
அப்பிடிங்களா தோழா
ம்
ஆஹ் ஆ விஷ் யோ இது ரொம்ப எனக்கு புடிச்சிருச்சு நல்ல அப்டிங்கற மாரி எதாது விஷயோ இருக்கா மறக்க முடியாத நினைவு
அப்பிடி எல்லா எதுவு இல்ல
அப்பிடி எதுவு இல்லையா
ம் ஹும்
செரிங்க தோழா
ஆ அலோ ஹலோ
ஹலோ தோழர் கேக்குதா தோழர்
ஆ என்ன கம்முனு ஆயிட்டீங்க சைலண்ட் ஆயிட்
கம்முனுல்லா இல்ல தோழர் ஆ ஆ விட் கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது தோழரே அதனா ல கொஞ்சோ
இப்ப கேக்குதுமா
ஆட் இப்ப நல்லாவே கேக்குது தேழ் கேக்குது போ கேக்குது போ ஹ
அதா இங்க விட்டு விட்டு பக்க ஃபோர்ஜி மா
ஆ ஆ
அதனா
அதனால சரியா கேக்க மாட்டிங்குதா
பைக் க் பைக் எடு த்துட போன் எடுக்கணு அதா இப்போ போன்னு அதா ஐபோ செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ஆ ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ்
எடுத்துருவீங்க தோழர்
இல்ல வீடியோ போனு எட் பண்ணி சினிமா டேக்
ஓ நீங்க சினிமா பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா தோழர்
ஆமா ஆமா இஸ்டாகிராம்லா
ஓ செரிங்க தோழர்
ம் ம் நீங்க அதெல்லா யூஸ் பண்ண மாட்டீங்களா
என்னா தோழர்
நீங்க அதெல்லா யூஸ் பண்ண மாட்டீங்களா
இன்ஸ்டாகிராமா தோழர்
ம்
ஆ யூஸ் பண்ணுவனே தோழர்
ஆ ஆ அதா இதா வீடியோ போடுவே
செரிங்க தோழர் செரிங்க தோழர்
ம்
எல்லா நல்லபடியா உங்க சேனல் வளரட்டு தோழர்
ஆ ஆ ஆ நன்றி நன்றி செரி வச்ட்டுமா
செரிங்க தோழர் செரிங்க தோழர் மீண்டு ஒரு இணைப்பில் பேசலா நன்றி